ப்ரோ எப்டி இருக்கீங்க ப்ரோ நல்லாருக்கீங்ளா
எப்டி இருக்கீங்க
சாப்ட்டீங்களா ப்ரோ
ஆ சாப்ட்ட ப்ரோ நீங் சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்ட ப்ரோ என்ன டாப்பிக் ப்ரோ பேஸ்லா பொலிஷன பத்தி பேஸ்லாமா ப்ரோ ம் ஓகே ப்ரோ
ம் ஓகே ப்ரோ அதா உங் ஊரு சைடே தா பொலிஷன்க்கே பஞ்சமே இருக்காது
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ இங்கயு அந்த மாரி தா போயின்னுருக்கு ப்ரோ என்ன விவசாயல்லா கொஞ்ச கம்மியா இருந்தனால பொலிஷன்ன தா ப்ரோ ஃபுல்லாவே வண்டிங்க ஃபுல்லா வீட்டுக்கு ஆமா ஆ மா ப்ரோஜ் அப்டி அப்டின் சொல்றீங்களா ஆமா கரெக்ட் ப்ரோ
ஆஹ் ஏனா அந்த சைடு ஃபுல்லா ஏ இருக்கற மக்கள் தொகைக்கு இது வண்டிக்கு சொல்லவே
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
அது ஃபேக்ட்ரிஸ்ல வேற போயிட்ருக்கா அங்கருந்து எதோ பொல்யூஷன் போயிட்டுதாருக்கு
பக்கத்துல கம்பெனி ஃபேக்டரில்லா இருக்குறதுனால பொலிஷன் அதிகமாருக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ என்ன பண்றது இப்ப இப்பருக்க ஜென்ரேஷன்லா ஃபுல்லா வண்டி இல்லாம எதுமே பண்ண மாட்ட
ஆமா ப்ரோ இப்ப பாத்தனா வீட்டுக்கு பாத்தனா நாலு வண்டி இருக்கு ப்ரோ இப்ப நம்ப வீட்லே பாத்தன்னா ஒரு ஆட்டோருக்கு ப்ரோ ஒரு ரெண்டு பைக் இருக்கு ப்ரோ ஆனா நானு அண்ண தாருக்கே ப்ரோ
செரிங் ப்ரோ
ஆ இது இல்லாத ஒரு வண்டி நின்னுட்டேருக்கு ப்ரோ அத எப்ப வேணாலு எத்து ஓட்லா ப்ரோ ஆ தம்பியு வண்டி வச்சிருக்காரு
ஆ
ஆமா ப்ரோ வண்டி வண்டி எல்லார் வீட்லயு ஆ எத்தினி பேர் இருக்காங்களோ அதோட எக்ஸ்ட்ரா தாருக்கு ப்ரோ வண்டி
ஆமா ப்ரோ இந்த வண்டி வண்டியோட பொலியூசனே ஃபேக்ட்ரி பொலியூஸ்
இப்ப இந்த அந்த ஆரெக்ஸ் அண்ட்ரடு அந்த சுசுகி யமகா ரொம்போ இதுவாயிருச் ப்ரோ அதனால கொஞ்சொ நல்லாருக்கு ப்ரோ
அததா ப்ரோ
இப்பா ப்ரோ இப்பொ ஒண்ணுனானா இப்பொ கோவிட்ல பாத்தோனா நாங்க ஒரு வண்டி சுசிக் கிய எடுத்து நாங்க மாடுலேஷன் பண்ணாரு மாமா
சேரிங் ப்ரோ
ஒரு சுசிக் ஒண்ணு வாங்கிட்டோ வாங்கிட்டு ஒரு வாங்கிட்டு வண்டிய கயட்டி ஸ்பேர்பார்ட்ஸ்லா கயட்டி போட்டு
ஆ
அப்புடியே ஃபுல்லா மாடுலேஷன் ஃபுல்லாவே எந்தெந்த ஃபேர் போய்ச்சோ ரெண்டு வீலு டயரு நல்லாயிஞ்சி ப்ரோ ச்சேசு நல்லாயிருஞ்சு இன்ஜின் நல்லாயிருந்துச்சு இது ஃபோர்க்கு
ஆ
அதுக்கப்ற ட்ரம்மு
சேரிங்க ப்ரோ
ஆ சைட்ல ஒரு ஃபேருங்க இது ஃபீடோ மீட்ரு சாக்காப்ஸ்ரு அப்புற ஆண் பெரு எல்லாமே புதுசா வாங்கி போட்டே ப்ரோ ஒரு இருவத்தி இருவத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கி போட்டே ப்ரோ அல்லத்தியும் வாங்கி போட்டு பயங்கர மா வண்டிய ரெடிப்பண்ணி ஓட்னன் ப்ரோ நல்லாயிருந்து ப்ரோ மாமா வ கோவிட்லப் பண்ணாரு ப்ரோ நல்லாருந்தது ப்ரோ அ எல்லாமேப் பாக்கத்துக் செம லுக் உக்காந்த பெட்டி எங்க வாங்குனிங் எங்க வாங்குனிங் கேட்டாங் ப்ரோ அதுமாரி கூடோ இப்பப் பாத்னா ஆஹ் ஐ இப்பயிருக்கு ப்ரோ அப்டியே நிறுத்திட்ட ப்ரோ வண்டி அத அது ரெண்டாயிரத் உம் ஒண்ணுல வாங்ன்து ப்ரோ இருவத்தி ஒண்ணுல
ஆஹ்
ட்வென்டி ஒன் ப்ரோ உம் ஆமா ப்ரோ அது மேரி அந்த அது மே இப்பொ பழைய வண்டிலாம் எடுத்து நம்ப பண்றோம் ஆனா அது எவ்ளோப் பொலியூஷன் உண்டுப்பண்ணிச்சு ப்ரோ ஆனா அது
ஆமாம் ப்ரோ இப்பருக்க அந்த பொல்யூசன் தா ப்ரோ அதிகமாருக்குது அத எம் சுஜிகியலாம் சொல்லவே வேணம்
சொல்லதால போ அடிச்சு பொக தல்லி விட்ரும் ப்ரோ அது ஆம் ப்ரோ இப்ப பாத்தீன்னா லாரி கணரக வாகனலாம் பாத்தீன்னா பொகை அதிகம
ஆஹ் அதாங்க ப்ரோ
ஆஹ்
இப்ப வர பஸ் இப்ப வர பஸ்லலாம் அந்த அளவுக்கு வர வரத்துல்ல ப்ரோ பொலியூசன் கம்மியா தா இருக் ச்சு
அதா அதாம் ப்ரோ ஆஹ்
கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ எந்த சைடு ப்ரோ
இந்த சைடு ப்ரோ ஆ இல்ல இந்த சைடும் அதே மாரிதா ப்ரோ பொலியூஷன் அதிகமாத்தா இருக்கு
ஆமா ப்ரோ அதனாலயே நம்மளுக்கு வந்து மழை வர்றதுக்கு கம்மியா இருக்கு ஓஷோன்ல ஓட்ட உழுந்துச்சுன்றாங்க அது கேட்டா இருக்கு ப்ரோ
ஓசோன்ல ஓட்ட இருந்தா பரவால்ல ப்ரோ சூரியன்லயே ஓட்ட விழுந்துருச்சாமா ப்ரோ
ம்
சூரியனுக்கே ஓட்ட விழுந்துருந்துச்சுனா என்ன ப்ரோ பண்றது சூரியன்லாம் கேப் ஆயிருச்சுன்னா நமக்கு ஹீட்டெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ ஓசோனே எப்டி இருந்தாலுமே ப்ப பாதி காவாசி முடிஞ்சிருக்கும் ப்ரோ ஓட்டையாயி இவனுங்க பண்ணதுனால
பதனாலு இது இப்ப பதினா வெடிலாம் அ வெடி வெடிக்கிறாங்க பாரு அந்த டைம்ல தீபாவளி டைம்ல ரொம்ப பொலியூஸன் அதிகமாயிரும் ப்ரோ அதே மாரி அந்த கார்த்தி அந்த போகி டைம்லாம் பாத்தன்னா போகி கொளுத்றோன்னு சொல்ட்டு ஊரு ஃபுல்லா பொகையா தான் இருக்கும் ப்ரோ அன்னைக்கு நைட்லாம் நம்ம இங்கன்னா வெளியே கூட போக முடியாது ப்ரோ ஏன்னா ஒரு ஏதனா ஒண்ணு வாங்கறதுக்கா இல்ல ஏனா ஒரு காய்கறி வாங்கினறது ஒரு கறி வாங்கிணறதுக்கு ஏனா வெளியே போக முடியாது ப்ரோ ஃபுல்லா பொகையில தான் ப்ரோ போக முடியும் எதிர்ல வண்டி வரது கூட தெரியாது ப்ரோ
சேரி சேரிங்க ப்ரோ
ஔ அதுமாரி டைம்ல அந்த பொலியூசன்லாம் நம்ம இது பண்ணாத போகிலாம் கொழுத்தாத அந்தால போதும் ப்ரோ பொலியூசன்லா
போகி ஆஹ் அதுக்குதான் தீபாவளி இருக்கு தீபாவளிக்கும் அதுவும் மார்னிங்கு இந்த டைம்ல இருந்து ஈவ் நீங்க இந்த டைம் வரைக்கும் தான் வெடிக்கனும் அந்த மாரிலாம் சொல்லிட்டாங்க அது கூட கட்டுப்படுத்திட்டாங்க அந்த போகி டைம்ல பாத்தீங்கன்னா பழச போட்டு எரிக்கிறேன்னு சொல்லி டயரு அது இதுன்னு
ஆமா ப்ரோ போகப் வச்சறாங்க போம் போலுசன் அதிகமாயிட்டு ப்ரோ அதனாலயே ரொம்ப இதுவா இரு
நம்ம பக்கத்துல இருந்து ஸ்மெல் பண்ணோம்னாவே கேன்சர்
இ இப்பனா ந ப்ரோ அந்த பொலீசன பத்தி நம்ம பேச தெல்லது இப்ப பாத்ன்னா இன்னொரு பாத்தன்னா இப்ப மீன் கூட வளக்கலாம் ப்ரோ நம்ம பிசினஸ் பண்ணலாம் ப்ரோ மீன் இருக்குல இஷ் ஆமா ப்ரோ பாத்தன்னா ஒரு ஒரு நெலம் ஒண்ணுருக்கு ஒரு பத்து சென்டல் நெலம் இருக்குன்னா அத பாத்துன கலர் மாதிரி கணர் மதி கூட வேனா ஒரு மீடியமா ஒரு அஞ்சு அடி நல்ல அகலமு தோண்டிட்டு ஆஹ் சுமா ஒரு அஞ்ச அடிக்கு அஞ்சடி ஆறுடி போட்டு தார்ப்ப நல்லா ஆமா ஆமா ஆமா ப்ரோ அதே மாரிதான் ப ஸ்விமிங் பூல் வந்துஹ் கட்டமா இருக்கும் இது வந்து கொஞ்சம் தாவாரமா இருந்தா கூட போதும் ப்ரோ அப்ப எப்படி பா குட்டமாறி இருந்தா கூட போதும் ப்ரோ
அதான் ப்ரோ நீங்க சொல்ற ஸ்விம்மிங் பூல் மாரி இந்த
ஆ ஆமா தார்பா போட ஆமா தார்பா போட்டு நம்ம மீன் அந்த விரால் இருக்கல அரோ விரால தான் ப்ரோ நல்லா சின்ஸ் போ
இப்போ
இப்ப ஆமா ப்ரோ விரால் எல்லாம் வாங்கறதுக்கு ஆளு நெறைய பேரு இருக்காங்க ப்ரோ எப்பமே எல்லா ஸ் எல்லா செல்ல விரால் வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க ப்ரோ விரால் வந்து ஆனா அதுல ஒரு சயின்ஸ் பிறகார அதுல ஒரு ஏதோ ஒரு ஹெல்தி வெல்தி இருக்கு ப்ரோ அதனால தா ப்ரோ அது வாங்குறாங்களே
ஓகே ஓகே ப்ரோ ம் ஆ உ ஆஹ் தெரியும் ப்ரோ உங்க உங்க ஊ சைடு எலாம் அதிகமா போயிட்டு இருக்கா ப்ரோ
ஆமா ப்ரோ ப்ரோ விரால் வளப்பங்க ப்ரோ விரால் குஞ்சும்ம வாங்கி விட்டுனால போதும் ப்ரோ சரியானுஸ்க்கு நல்லா தெரிகிடும் ப்ரோ அது ஒரு ப்ரோ அதெல்லாம் ஆனா முப்பது நாப்பது குட்டி போடும் ப்ரோ முட்ட மேறியே உள்ள பொறிச்சுரும் ப்ரோ
ஆ இது எத்த நாள் சேல்ஸ்க்குன்னா எத்த நாள்
அது இரால்லாம் வந்து ஒன் ஒன் இயர் ஆயிடும் ப்ரோ ஒன் இயர் ஒன் ஆஃப் ஆயிடும் ப்ரோ ஒன்ற வருஷ ஆயிடும் ப்ரோ அது கொஞ்சம் வளரதுக்கு ஆயிடும் ப்ரோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ரோ ஆனா நல்ல அது ஒன்னு இல்ல ப்ரோ தீனி மட்ட போ டா போதும் ப்ரோ நல்லா இருக்கும் இதுக்கா ப்ரோ அரிசிலா ஒரு பண்ண ப்ரோ சி போடலா புரி போடலா அப்புற பாத்துன்னா ஓ ஆஹா இல்ல இதுக்குப் வளத்து நம்ம வளர்க்கறது பாத்தனா அந்த ஃபுட்டெல்லா இல்ல ப்ரோ இப்போ நறிய இந்த மாவுல இருக்கலா மைதா மாவு அது மாரி சப்பாத்தி மாவு ஆமா அது மாரி ஐட்டம் போடலா முட்ட போடலா அதுல என்ன சாப்பாடு கூட போடுவாங்க ப்ரோ இந்த மீன் தா அது ஆனா ரொம்ப லிமிட் ப்ரோ வேற நம்ம மீனுக்கு இந்த மாரி கல்ல அதுலபோடல ப்ரோ அந்த பட்டாணி உப்பு கடல அதெல்லா கூட போடுவாங்க ஒழுங்கா பாத்துக்குறேன் ப்ரோ
செரி செரிங் ப்ரோ
பொட்டு கடல போடுவாங் ப்ரோ
பொட்டுக்கல செரி செரிங் ப்ரோ அ ஆனா இது ச லாபம் த இருக்கா ப்ரோ இல்ல நட்டொ எதாவது இருக்குமா
இத சாப்புலாம் ப்ரோ ஹலோ ஆ கேக்குதா ப்ரோ அ இல்ல ப்ரோ இதுக்கு ஒரு நட்டமு இல்ல ப்ரோ நம்ப பாத்தோம்னா தண்ணி மட் மாத்திர மாரி இருக்ன்றாங்க ப்ரோ தண்ணி மட்டு சேஞ்ச் பண்னோ அப்டி ந்த ஒன்னே ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் டைம் தண்ணி சேஞ்ச் பண்ணா போது ப்ரோ நாலு டைம் சேஞ்ச் பண்ணா போ போ இது பண்ணிக்கலா ப்ரோ மீனுதா ப்ரோ சேஞ்ச் மீன மறுபடியு இதல்லா எடுத்து எதனா உடணு ப்ரோ நா மீன வந்து அப்டியே கட்டி வச்சுடனு ப்ரோ தண்ணிய மட்டும் எரச்சிட்டு அப்டியே தண்ணி புது தண்ணி மாத்தினே இருப்பா ப்ரோ கரக்ட்டா ஆய்டு ப்ரோ சேன்ஜ் ஆய்டு தண்ணி மட்டு சேஞ்ச் பண்ணு அவ்ளோ ப்ரோ ரொம்ப சேஞ்ச் பண்ணதல கொஞ்ச எடுத்துட்டாலே கொஞ்ச வேற கலர் மாறிடும் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ
ஆமாமா ப்ரோ கரெட்டுதா ப்ரோ விரால் ஆ ஓகே ப்ரோ
அது மாரி எறா எறா எறா கூட வளக்கலா ப்ரோ எறா பண்ண அது மாரி எறா எறா ஒ ட்ரை பண்ணலாம் ப்ரோ அந்த கைவேல எறாம்பாங்க ப்ரோ அத கூட வாங்கிட்டு நம்ம அதுமாரி இதே மாாரிதா தொட்டி கட்டிட்டு
சரிங்க ப்ரோ
அதே மாரி அதுக்கு அதே மாரிதா ப்ரோ ஃபுட்டு இது நார்மலா பாசி சாப்புடும் ப்றோ அதுக்கு தனியா ஃபுட்டு விக்கிது ப்றோ நா இறால் வா
ஓ செரி செரிங்க ப்ரோ
அந்த ஃபுட்டு வாங்கி போட்டனா அது அது பாட்கு வெறா சாப்ட்டு உள்ளே கெடக்கும் ப்ரோ அதுக்கு அது குஞ்சு பொறிக்கும் ப்ரோ அதுவும் நெறைய பொறிக்கு
இப்ப விறால் சொன்னீங்க இறால் சொன்னீங்க இது ரெண்ல எது ப்ரோ அதிகமா சேல் ஆகுது
வெறால் வெறால்தா ப்ரோ வெறால்ல வந்து அ வெறால் வெறால் மீன் ப்ரோ
செரி செரிங் ப்ரோ
எறால் மீன் பாத்தனா இப்ப பாத்தனா அதுக்கு அந்த அளவுக்கு பணிவிடை அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ நம்ம ஃபுட்டு போட்டுருக்குறோ நம்ம சுண்டு நார்மல் சுண்ட எடுக் ப்ரோ ஏ இறாலுக் பாத்தனா ஃபுட்டு பாத்தோனா நம்பதா அதுக்கு, அதுக்கு தேவையான ஃபுட்டுதா ப்ரோ போடனுமே ரொம்பலா போட்னா அது செத்து போயிடும் ப்ரோ இதுக்கு வந்து பாத்து பாத்து பன்னணும் ப்றோ எறாக்குலா
சரி சரிங் ப்ரோ
விறாலுக்கு வந்து நோ ப்ராப்ளம் ப்ரோ தண்ணி சேஞ்ச் பண்ணும் அதுக்கான ஃபுட் எடுக்கணும் ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ ஆனா இதுவும் நல்ல பிஸ்
கண்டினுசா பண்னேங்கன்னா கொஞ்சோ ஒரு அளவுக்கு பக்கா இருக்கும் ப்ரோ
இப்படித்த இருக்கும் ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ இங்க லோக்கல் குள்ள மட்டும்தானா இல்ல ஃபாரின் எக்ஸ்போர்ட் எல்லா ஆய்ட்டுருக்கா
பெரி பெரி நம்ப கடல்ஓரத்துல பண்ணா அது அது மாறி ப்ரோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுல ப்ரோ
செரி செரிங் ப்ரோ
அதுமாறி இருக்குதா ப்ரோ மீதில்லா ஒன்னி ப்ரோ இதுல்லா நம்ம பண்ற
பரவால ப்ரோ இந்த இத்தன பிஸ்னஸ் துல ஏதோ நான் கண்டிப்பா இந்த இயர்குள்ள ஏதோ ஒன்னு நான் பண்ணுன் ப்ரோ பண்ண அந்த டார்கெட்டு் தான் பண்ணியிருக்கேன் ஓகே பிரதர் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் வெல்கம் ஆது ஓகே ஓகே தேங்க் யூ
ஆஹ்